ஹலோ வணக்கம் கேக்குதுங்ளா தோழி
ஆஹ் கேக்குதுங்க தோழி நான் பேசுறேன் உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ கேக்குதுக்கு
ஆஹ் ஓகே தோழி ஆஹ் நலமா இருக்கேன் தோழி நீங்க நலமா இருக்கிறீங்களா
ஆஹ் நல்ல நலமா இருக்கேன் தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோழி
உம் நான் வந்துட்டு வீட்டுல இருக்கேன் தோழி நீங்க
நானும் வீட்டுலதான் இருக்கேன் தோழி பசங்களபாத்துட்டு டைம் போறதே தெரியல தோழி இப்போதான் விடிஞ்சா மாதிரி இருக்கு எனக்கு மதிய உணவு டைம் ஆயிடுச்சு சே
ம்
உம் சொல்லுங்க தோழி உங்க உங்க ஸ்டைல்ல ஏதாவது சொல்லுங்க என்ன ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது டிஷ்ஷு உங்களுக்கு என்ன புடிக்கும் டிஷ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க
எனக்கு புடிச்ச டிஷ் பாத்தீங்க அப்படின்னா சைவத்துல வந்துட்டு எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அது அதுவும் நார்மல் சாம்பார் இல்லாம இந்த கல்யாண வீட்டு சாம்பார் சொல்லுவாங்கல்ல
ஆமா
ஆ அந்த ஸ்டைல்ல வந்துட்டு நான் யூடியூப் பாத்து பண்ணுவேன் அதுவும் அந்த நார்மலா எனக்கு ரசம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும்
ஓ அதனாலதான் உங்க அஹ் குழந்தைக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு போல ரசம் அவுளும் ரொம்ப விரும்பி சாப்ப பிடுவான்னு சொல்லிருக்கீங்கில்லையா உங்களுக்கு புடிச்சிருக்குது இல்லையா அதனால உங்க பொண்ணுக்கும் அது புடிச்சிருக்கு போல அதே மாதிரி என்னோட பொண்ணுக்கு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவா அந்த அஹ் பழம் எல்லாம் இந்த ஆப்பிள் பழம் இந்த திராட்ச பழம் நாவப் பழம் அந்த மாரி நெறைய நெறைய ப்ரூட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கு இந்த பள்ளத்துல இந்த தர்பூசணி இதெல்லா ரொம்ப புடிக்கு எ பொண்ணு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவா கொய்யாப்பழோ அதெல்லா அக்கா பைய இருக்கிறா அவன் சாப்பிடவே மாட்டா
ம்
அதிகமா எடுத்துக்க மாட்ட அந்த மாரி ஆப்பிள் எல்லா ஆனா நா அதிகமா எடுத் துப்பே ஃப்ரூட்ஸ் அதனால எ பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்புடுவா
ஓ ஓகே ஓகே ஆமா கொழந்தைங்களுக்கு பழோ நல்லா குடுத்தம்னாலு அவங்களுக்கு ரத்தோ ஊரு ஆ
ஆமா ஏனா எ பொண்ணு சாப்பாடு அதிகமா சாப்பிடவே மாட்டிங்கிறா தோழி செரி அட்லீஸ்ட் இதாவது சாப்புட்டு அப்டின்ட்டு வாங்கி வெச்சு அவளுக்கு தர்பூசணி அந்த பப்பாளி பழம் இதெல்லா இந்த திராட்ச இதெல்லா அடிக்கடி டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூண் தடவயாது சாப்ட்டுடுவா இதாவது சாப்ட்டு கொஞ்சோ வயிறு நெறையட்டு அப்டின்ட்டு ஏதாவது ஒன்னு ஹெல்த்தியா குடுத்தா நல்ல வேல அவ ஹெல்த்தியா சாப்புட்றா இல்லனா அங்கங்க பசங்க இந்த சிப்ஸ் வேணு சாக்லேட் வேணு பப்பா இது வேணு இந்த லாலிபப் வேணு அப்டி எல்லா சாப்படுறாங்க இல்லையா அந்த மாரி சாப்பிடாம கொஞ்ச ஹெல்தியா சாப் பிட்ற செரி பரவால்ல சாப்புட்டு அப்டினு நானு வாங்கி வெச்சு குடுக்குறது உங்க பொண்ணு சாப்பிடுவாலா தோழி
எனக்கு பைய தோழி அவே வந்துட்டு அதிகமா இந்த வாழப்பழோ சாப்பிட்றந் தோழி
ஆ அப்டியா வாழப்பழமு நல்லதுதா ஆனா நீங்க இந்த ம இ இருவு டைம்ல குடுக்கா அதீங்க வாழப்பழம்
அது நாங்க எப்பயாது கோயிலுக்கு போனோனா அந்த அர்ச்சனை எல்லா பண்ணுவோல்ல
ஆமா
ஒடனே அ அந்த கடைகிட்டேயே நின்றுவா
ஹ இல்ல எ பொண்ணு கூட அதே மாரிதா ரொம்ப வாழப்பழோ விரும்பி சாப்புடுவா அதே மாதிரி அந்த ஏலக்கி சொல்லுவாங்க இல்லையா அது பசங்களுக்கு நல்லது அது குடுங்க அப்டின் எங்க மாமியார் சொல்லுவாங்க சோ அந்த அத குட் டி குட்டியா இரு இருக்கு இல்லையா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா எ பொண்ணு ஏலக்கி குடுத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப நல்ல இதுதா ஏனா கொழந்தைகளுக்கு ஏழக்கி அது அது சுவையு ரொம்ப புடிச்சிருக்கு அது பாக்குறதுக்கு குட்டி குட்டியா இருக்கு அதனால அது விரும்பி சாப்பிடுவாங்க ஏலக்கி அந்த மலை வாழைப்பழம் சொல்லுவாங்களோ ஏலக்கி அப்டின்னு வாங்க அது குட்டி குட்டி குட்டியா இருக்கு பாத்துருக்கீங்களா நீங்க வாழப்பழத்துல ஒரு ஒரு ஃபிங்கர் அளவுக்கு தா ஒரு வெரல் அளவுக்கு தா இருக்குமே அந்த குட்டி குட்டி குட்டியா இருக்கு நீங்க போய் கேட்டு பாருங்க ஆமா வாழைப்பழத்துல நீங்க நெறைய வெரைட்டீஸ் இருக்கு இல்லையா செவ்வாழை வஞ்சளு அப்டி இப்டின்ட்டு அதுல நீங்க ஏலக்கின் சொல்லி போய் கேட்டீங்ன்னா அவங்க குட்டி குட்டியா தருவாங்க அப்படியே ஒரு நீங்க முப்பது ரூபாக்கு கு எ முப்பது ரூபாக்கு கேட்டீங்கன்னா ஒரு பன்ணென்டு வரு அதுல குட்டி குட்டி குட்டி குட்டியா வரு அது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க இப்ப நம்ம செவ்வாழை சாப்பிட்றோ இல்லையா அதுவு கொழந்தைகளுக் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த ஏலக்கியு ரொம்ப நல்லது ஆமா
ஓ சேரி சேரி
சோ அது குடுத்து பாருங்க அதுவு இரவு டைம்ல குடுக்காதீங்க தோழி ஏனா அதுல இரவு டைம்ல பசங்க என்ன பண்ணுவாங்க விளயாட மாட்டாங்க அதிகமா தூ தூங்கற டைம் இல்லையா அந்த டைம்ல சாப்பிட்டுட்டு தூங்குனாங்கன்னா சளி வரும் அப்புடின்னு வாங்க
ஓ சேரி ஓக்
ஆமா பகல் எப்ப வேணா குடுங்க
ம் நீங்க சொன்ன இது வாழை பழம்த்துலே ஒரு வெரைட்டி நா கண்டிப்பா கடைல கேட்டு பாக்குறேன்
ஆமா ஈவினி ஈவினிங்கே போயிட்டு இந்த வாழப்பழம் கடையில கேட்டு பாருங்க ஏலக்கி அப்புடின்ட்டு அவங்க தருவாங்க அத நீங்களே சாப்ட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க நீங்க சாப்ட்டது இல்லையா தோழி அது
இல்ல தோழி நீங்க சொல்லிதா நா கேள்வியே பட்றே எனக்கு தெரிஞ்சு செவ்வாழை தெரியு ரஸ் தாளி தெரியும் பூவம்பழம் சொல்லுவாங்கல்ல அது தெரியு
ம் ம் இது குட்டி குட்டியா இருக்கும் நீங்க பாத்ததே இல்லியா
இல்ல உண்மயாலுமே இப்ப நீங்க சொல்லிதா எனக்கு தெரியு
ம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கடைல போயிட்டு கடைல போயிட்டு நீங்க கண்டிப் ப்ப இந்த ஏலக்கி அப்புடின்ட்டு சொல்லி ஒரு வாழைப்பழம் இருக்காமேன்னா அது இருக்கா அப்புடின் ட்டு கேட்டு பாருங்க தோழி
ம் கண்டிப்பா கேட்டு பாக்குறே தோழி
சரி சாம்பாரு எப்புடி வெப்பீங்க தோழி நீங்க நீங்க உங்களுக்கு தெரியு இல்லையா எனக்கு சொல்றீங்களா
ஆ நா கல்யாண வீட்டு சாம்பாரா
ஆமா கல்யாண வீட்டுகி இப்ப நாம ரெகுலரா சாப்புட்றதுதானே சாம்பாரு
அது ஒன்னு டிஃப்ரெண்ட்டா லா ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட்டே என்ன குக்கர்ல பருப்ப போட்டு வேக வச்சுக்குறது
ட்ரை அது ட்ரை பண்லான்னு இருக்கே நீங்க சொல்றீங்களா அது எப்டி செய்யணும்னு
ம் ஓகே தோழி ஃபர்ஸ்ட்டு ஒண்ணூ கடையாது குக்கு ஆ குக்கர்ல எப்பு போல பருப்பு எந்த அளவுக்கு தேவையோ அத போட்டு வேக வச்சுக்கணு வேக வச்சுட்டு அதுக்கடுத்து நமக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அது எல்லா கட் பண்ணி வச்சுக்குணோ ஆ நார்மலா தக்காளி வெங்காயோ மொளகா எல்லா கட் பண்ணி வெச்சுக்கணு
சர்
அதுக்கடுத்து குக் அ குக்கர்ல பருப்பு வேக போட்டுதா அப்டே அழகா தனியா எடுத்து நல்லா மசிச்சு வெச்சுக்கணூ மசிச்சு வெச்சுட்டு அ அதுக்கடுத்து எப்பும் போல எண்ணெ கடுகு ஆ வெந்தயோ
அ அது எல்லா போட்டுட்டு அ நல்லா வந்தோனே அதுல லைட்டா மிளகும் போடுவாங்க அதுல
ஓ அப்புடியா
ஆ சாம்பார்ல மிளகு நம் போட மாட்டோ ஆனா அதுல போடுவாங்க
அந்த து அந்த கல்யாண வீட்டு சாம்பார்ல போடுவாங்க இல்லையா
ஆ மிளகு போடுவாங்க ஒரு சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நார்மலா க இது போவோல்ல பட்ட கி ராம்பல்லா அதெல்லா வந்துட்டு நம்ம நார்மலா சாம்பார்ல போட மாட்டோ ஆனா அவங்க இதுல வந்துட்டு பட்ட கிராம்பு போடுவாங்க சாம்பார்ல
போடுவாங்க இல்லையா தோழி சாம்பார்ல
ஆ அந்த சாம்பார்ல போடுவாங்க ரொம்ப இல்ல லைட்டா போடுவாங்க அ பட்ட கிராம்பு போட் டுவாங்க
ஓகே ஓகே சொல்லுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு சொல்லுங்க தோழி நா எழுதி வெச்சுக்கறே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நா அத செஞ்சுட்டு உங்களுக்கு சொல்றே எப்புடி இருக்கு அப்புடின்ட்டு
ஆ அது மட்டும் இல்லாம அதுக்குடுத்து தாளிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகா போறது இத கூட பட்டை மிளகா போடுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்துல பட்டை மொளகா அதுக்கடுத்து எத்து பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம என்னென்ன காய்கறி தேவையோ எல்ல எல்ல காய்கறிகளையும் ஒன்னா போட்டு நல்லா வதக்கிடணும் ஆ பெருங்காயத்தூள் ர ரொம்ப கூட போயிடலாம லைட்டா கொஞ்சம் தூக்கலா தெரியற மாதிரி பெருங்காயத்தூலு அதுக்கடுத்து உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்குடுத்து நம்ம இங்க பருப்பு வச்சிருக்கோம் இல்லையா ஆ அதை எடுத்து ஊத்திட்டு மாங்கா கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்டா இருக்கு ம் மாங்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு புளி ப்புக்கு தான் நம்ம மாங்கா போட்றோ
ஓஹோ அப்ப புளிப்புக்கு அந்த புளி போட்ட மாட்டாங்களா ஊற வச்சு
அ அது வேண்டா அதுக்கு பதிலா மாங்காய ஓட்டு மாங்கா இருந்துச்சுன்னா அது போட்டு
ஓ மாங்கா போட்டாலே அந்த புளிப்ப போதும்
ஆ ஆ அவ்வளவுதான் நம்ம அதுக்கு மேல புளிய எல்லாம் ஊத்த வேண்டா
சரி சரி இது நம்ம நார்மலா நம்ம நார் நார்மலா வீட்ல செய்ரோ இல்லையா காய்கறி சாம்பார்ரூ அதுல நம்ம இது போட மாட்டோம் இந்த பட்டை இதெல்லாம் போட்டு தாளிக்க மாட்டோ இதுல்ல அது போடுவாங்க சரி ஆ சரி போட்டுட்டு
அதுக்கடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சாம்பார் தூள் க கடையில வாங்குறது போட்டாலும் ஓகே இல்ல நம்ம தனியா ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த ஆ அந்த மாதிரி சாம்பார் தூள் இருந்தாலும் போட்டுட்டு மல்லித்தூள்
ஓகே
தேவையான அளவு நம்ம ஆல்ரெடி க இதெல்லாம் போட்ருக்கோ பட்டை மிளகா எல்லாம் போட்ருக்கோ அதனால கொஞ்சம் தேவையான அளவு மளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்
சரி சரி சும்மா ஒரு கொதி வந்தா போதுமா தோழி
காய்கறி எல்லாம் வேகற அளவுக்கு கொதி வரணும்
இப்போ நம்ம தாலிபோம் இல்லையா அதுல வேகாதா காய்கறி இப்ப நம்ம என்ன போட்டு
ஆ தாளிக்கிறதுலயே வெந்துரும் சொல்றேன் பொதுவா வேகணும்
சரி சரி தோழி இது இதுக்கு நம்ம சாப்பாடு தோசைக்கு எல்லா சாப்டலாமா தோழி
ஆ தோசைக்கு சாப்டலா
ம் ரோட்டிக்கு சாப்ட்டா நல்லா இருக்குமா இது
இது ரொட்டிக்கு சாப்ட்டு பாக்கலா எப்டி இருக்கும் நான் இதுவரை ரொட்டிக்கு சாப்ட்டு பார்த்ததுல இது தானே சொல்றீங்க சப்பாத்
சப்பாத்தி ரோட்டி அந்த மாரி ம் நம்ம வீட்ல செய்யறோ இல்லையா கோ துமை மாவுல
ம் அது இன்னும் நான் சாப்ட்டு பாக்கல சாம்பாருக்கும் இது தோசைக்கு சாதத்துக்கும் சாப்ட்டு பாத்திருக்கே இதுவரையும் வச்சு நல்லா இருக்கு
சரி தோழி ஓகே தோழி நீங்க சொன்னது ரொம்ப எனக்கு நல்லா புரிஞ்சது நான் எல்லா எழுதிவே வச்ச இருக்கிறேன் கண்டிப்பா ஒரு தடவ செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் தோழி ரொம்ப நன்றி தோழி நீங்க சொன்னது எனக்கு ம் தேங்க்யூ தோழி வா வணக்கம் தோழி
ஆ ஆ வைங்க தோழி